ஹலோ
ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நா நல்லா இருக்கங்க கொழந்தைகல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ போயிட்டு வந்தாச்சுங்க உங்க கொழந்தைங்கல்லா என்ன பண்றாங்க
அவங்களு ஸ்கூல் போயாச்சுங்க சமையல் வேலையல்லா முடிஞ்சுதுங்களா
இனிமேல் தாங்க தொடங்கணு நீங்க சமையல் வேல முடிச்சுட்டீங்களா
ஆ முடிச்சுட்டங்க ஆமா இந்த மே மாசோ உங்களுக்கு நெறைய பூக்கள் நெறைய பூக்குமல்ல மல்லிகப்பூ உங்க வீட்டுல பூக்குதுங்களா
ஆமாங்க அ அது வந்து பத்து நாள் அந்த மாரிதா பூக்கு மறுபடியு பூக்குறது இல்லைங்க உங்க வீட்டுல செம்பருத்தி செடி எல்லா இருக்குங்களா
ஆமாங்க செம்பருத்தி மல்லிகைப்பூ ஜாதி மல்லி ஊசி மல்லி குண்டுமல்லி குண்டுமல்லிலேயே ஒரு நாலு வெரைட்டி இருக்குங்க அடுக்கு மல்லையிலயே அ நாலு வெரைட்டி இருக்குங்க எல்லா வகையான பூவு இருக்கு
ஓ அப்டிங்களா எல்லாமே வந்து டெய்லி பூக்குங்களா இல்ல எப்டிங்க சீசன் டைமா
ஆ இந்த சம்மர் சீசன்ல மட்டு குண்டுமல்லி பூக்குங்க எப் ஊசி மல்லி வந்து வருஷ த்துல ஒம்பது மாசோ பூக்கு ஒரு மூணு மாசோ மட்டு தா பூக்காம இருக்கு ஒம்பது மாசோ பூத்துட்டே இருக்கு ஜாதி மல்லியு சீசன் அப்ப நெறைய பூக்குங்க ஒரு கொஞ்ச நாள் எடையில எடையில் விட்டு விட்டு கொஞ்சோ கொஞ்சமா பூக்கு குண்டுமல்லி சம்மர் சீசன்ல மட்டும்தா நெறைய பூக்கு மத்த நேரத்துல ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரிதா பூப்பாங் பூக்குங்க அப்புறோ செம்பருத்தி நெறைய கலர்ஸ் வச்சிருக்கே அ அது எப்பவுமே பூக்கு சில சமய மட்டுதா கொஞ்சோ ரொம்போ வெயிலா இருந்ததுன்னா சின்ன சின்ன பூவா வருங்க மத்தபடி எல்லா நெறைய பூ தா வரு உங்க வீட்டுல செம்பர்த்தி இருக்குங்களா
ஆமாங்க இங்க ஒரு ரெண்டு கலர் மட்டும்தா இருக்கு அது டெய்லியு பூக்குது இப்ப கொஞ்சோ எல்லா வெட்டி விட்டுருக்கோ வெயிலா இருக்குன்னு
உங்க வீட்டுல செண்பக மரோ இருக்கல்லங்க
செண்மகமர இல்லைங்க இது செம்பருத்தி மட்டும்தா இருக்கு மல்லி மல்லி இருக்கு மல்லி இப்ப பூத்து து‌டுதா இருக்கு ஒரு மாசமாவே
சேரி சேரிங்க எங்க வீட்டுல செண்பக மரோ இருக்கு அது வெள்ள அ மஞ்சள் ஆரஞ்சு மூணு கலருமே வச்சிருக்க அப்பறோ டேபிள் ரோஸ் நெறைய கலர்ஸ் இருக்கு டேபிள் ரோஸு வ்ச்சிருக்க உங்களுக்கு கட்டிங்ஸ் வேணா கூட கொண்டு வந்து தரங்க நீங்க வெக்கற இடம் இருந்தா ரெடி பண்ணி வைங்க கலர் கலரா எல்லா எ டேபிள் ரோஸு இருக்கு
சேரிங்க நா அது ரெடி பண்ணிட்டு சொல்ற எனக்கு எல்லா கலர் குடுங்க
ஆ குடுக்குறங்க அப்றோ வேற என்னென்ன பூக்கள் உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு மல் மல்லிப்பூ முள்ள அந்த மாரிங்க ரோஸ்லா எல்லா ஊட்டி ரோஸு அது வந்து ம் கலர் ரோசு அது ரொம்ப புடிக்கு நாங்க அத சாண்டில் கலர் ரோசு வாங்கி வச்சிருக்கங்க செவன் டேஸ்ல அது நெறைய பூத்துட்டு தா இருக்கு
ரோஸ்ல எவ்ளோ கலர்ஸ் இருக்கு ஊட்டியெல்லா போனா எல்லா கலர் ரோஸு பாக்லாங்க எங்க வீட் ல நா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் வச்சிருக்கங்க அதுல ரெட் கலர் வந்து நறைய பூக்குது நாட்டு ரோஸ் தா பிங்க் கலர் நறையா பூக்கும் பூ வருது ஊட்டி ரோஸ் அவ்ளோ கா பூ வர்றது இல்லைங்க
ஆமாங்க அது வந்து ஒன்ற மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தா ஒரு நாலஞ்சு பூ அந்த மாரிதா பூக்குது மத்த டைம்லா பூக்குறது இல்லைங்க
அப்றோ செவ்வந்தி செடி நறையா வச்சிருக்குங்க செவ்வந்தில நறைய கலர்ஸ் இருக்கு பூ செவ்வந்தில எவ்ளோ கலர்ஸ் இருக் குதுங்ளா நறையா இருக்கு செவ்வந்திமே ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் வச்சிருக்குங்க அப்றோ நந்தியாவட்ட பூ வச்சுருக்க சாமிக்கு வைக்கிறக்கு அப்றோ செம்பருத்தி பூவு அப்றோ காக்கட்டா பூ அந்த பூவும் இருக்கு கனகாம்பர பூவு இந்த மாரி நெறைய பூவெல்லா இருக்குங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து வெள்ள கலர் செவ்வந்தி மட்டு தாங்க இருக்கு அதுவு செடி ஃபுல்லா பூவா தா இருக்கு அதுவு ஒரு ரெண்டு மூணு மாசம் தொடர்ந்து பூக்குது அதுக்கப்றோ இல்ல வேற கலர் எல்லா இல்லைங்க செவந்தில
ஓ சேர் செரிங்க நா டேபிள் ரோஸ்சு நறையா கலர் வச்சிருக்கங்க டேபிள் ரோஸ்ல வந்து அது கட் டிங் வச்சு வச்சு வச்சு நறையா பூ வந்துருதுங்க அழகா அது சம்மர்லதா நறையா வெயில் இருக்கிற இடத்துல வச்சோம்னா டேபிள் ரோஸ் நறையா பூக்கு அப்றோ தாமர பூ வந் து கார்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு டைம் தண்ணில போட்டு வச்சோ பிங்க் கலர் தாமரப்பூ வச்சிருக்க அது நல்லா அழகா இருக்கு தாமரப்பூ அப்றோ அழகு செடி எல்லா இருக்குங்க நெழல்ல வைக்கிறது வீட்டுக்குள்ள வக்கிறது அந்த மாரி நறையா செடி செடி வளர்க்கறது எனக்கு ரொம்ப புடிக்கு பூச்செடி பூக்கள் எல்லாமே கலர் கலரா அதெல்லா வச்சிருப்போ உங்க வீட்ல வச்சிருக்கீங்ளா மாடி தோட்டமா வீட்டுக்குள்ள வெளில் வச்சிருக் கீங்ளா
வெளில இருக்குங்க மாடியிலியு இருக்கு மாடியில அந்த பொதினா அந்த செடிக்குடையே பொதினா வெத்தல அந்த மாரி வச்சிருக்கங்க செடி வந்து ரோஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதா இருக்கு கீழ தரையில தா செம்பருத்தி செடி எல்லா இருக்கு
ஓ சேர் செரிங்க அ ரோஜா பூல வந்து எவ்ளவோ பச்சக்கலர் ரோஸ் எல்லா இருக்கு பச்ச கலரு மஞ்ச கலரு அப்றோ டபுள் கலர் இந்த கட்டிங்ஸ் ரெண்டு ஒட்ட வச்சு நறைய கலர்ஸ் பூ எல்லா வச்சிருக்க கார்டன் போய் பார்த்தோம்னா எவ்ளோ கலர் பூ தா இருக் குது இல்லிங்ளா அப்றோ எனக்கு மனோரஞ்சித பூ வச்சிருக்கங்க தோட்டத்துல இருக் கு மனோரஞ்சித பூ செண்பக மரோ ரெண்டுமே தோட்டத்துல இருக்கு மனோரஞ்சித பூ மணோ ரொம்ப புடிக்கு எனக்கு உங்களுக்கு புடிக்குமா
ஆமாங்க அதுவு புடிக்கு ரோஸ்லயே வந்து இந்த ரெட் கலர் ரோஸ்ல பிளாக் கலந்த மாரி நீங்க சொன்ன அந்த மாரி அந்த கலர் இங்க கொண்டு வந்தாங்க ஆனா அது வந்து சரியா வரல ரெண்டு ரோஸ் மட்டுந்தா வந்துச்சிங்க
அப்பறோ மல்லிகைப்பூ இந்த பூவ தவிர இந்த சாமிக்கு வைப்பாங்க இல்லங்க அரளிப்பூ அரளிப்பூ வெள்ள, செவப்பு, மஞ்சள் அந்த மாரி நெறைய அரளிப்பூ வச்சிருக்கங்க அத நா கட்டி சாமிக்கு வைப்ப அப்பறோ குருவிச்செண்டுப்பூ குருவிச்செண்டு எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரு குருவிச் செண்டு வீட்டுக்கு முன்னடி லைன்னா வெச்சிருக்கே அதுவு நல்லா பூக்கு பூக்கள் நறைய கலர் இருக்கு நீங்க வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வேற ஏதாச் சு பூக்கள் செடி வச்சிருக்கீங்ளா
இல்லைங்க இந்த செம்பருத்தி அந்த மாரிதா இருக்கு அப்பறோ அழகு செடினா அ பூ பூக்காத அந்த செடி மட்டு இருக்கு இல்லலைங்க அழகா பாக்குறக்கு வெறு செடிதா பூ இல்ல தழை மட்டு இருக்கற மாரி அந்தமாரி செடி ரெண்டு மூணு செடி இருக்குங்க அரளிச்செடியு நறையா இருக்குங்க அது வந்து ஒரே ஒரு கலர் மட்டுந்தா இருக்கு பிங்க் கலர் மட்டும் லைட் பிங்க் கலர்ல
சூரியகாந்தி செடி வச்சிருக்குங்க சூரியகாந்தி பூ தோட்டத்துல கொஞ்சோ வச்சிருக்கோ அதுவு நல்லா இருக்கு சூரியகாந்தி பாத்தாலு ரொம்ப அழகா இருக்கு அது சூரியகாந்திப்பூ வந்து எ எண்ணைக்காவு அது யூஸ் பண்ணலா அழகுக்காவு இருக்கு, அது எப்டி பாருங்க காலையில சூரிய உதிக்கிற பக்கோ இருக்கு சாயங்கால மறையிர பக்கோ எவ்வர ஒரு அழகா இருக்கு சூரிய காந்திப் பூ
ஆமாங்க அது நல் பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு, அது ரெண்டு காலையில சாய்ந்தர ரெண்டு மே மாறி மாறி இருக்கு அது நல்லா இருக்கு இல்லலைங்க அதுக்கு பாக்குறதுக்கு
ஆனா டேபிள் ரோஸ் மட்டுந்தா என்னங்க கொஞ்ச நேர நல்லா இருக்கு ஒரு கொஞ்ச நேரத்துலயே வாடி போயிரு நல்ல கலர்ஸ் இருக்கு ஆனா வாடி போயிருங்க பூக்கள்தா எவ்வளோ அழகு அழகான பூக்கள்ஸ் எல்லா நெறைய இருக்கு புல்லே பூ புல்லுல இருக்கற பூவே அழகா பூக்குங்க அதுவு அழகா இருக்கு மழ பேஞ்சாதாங்க எல்லா பூவு நெறைய பூக்கு ஜாதி மல்லி பூ நைட்டு நேர வச்சா ரொம்ப நல்லா இருக்கு நல்ல மனமா இருக்கு ஜாதி மல்லி
ஆமாங்க அது மொக்கா இருந்துச்சுனா இன்னு நல்லா இருக்கு விரிஞ்சிச்சுனாதா ஒரு மாரி ஆகு மெக் குலயே கட்டி வைக்கணு சூப்பரா இருக்கு ங்க அப்பறோ அந்த கோழி கொண்ட செடியு இருக்குது அதுவு கலர் ரெண்டு கலர் ரெட் கலரு லைட் கலரு அந்த மாரி ரெண்டு கலரா இருக்கு அதுவு செடி ஃபுல்லா பூத்துச்சின்னா அழகா இருக்குங்க
ஆ எல்லாப்பூவு அழகுதாங்க இந்த வே வேப்ப மரத்துல பூ வேப்பம் பூ இருக்கலங்க வேப்பம்பூ எவ்வளோ அழகா எங்க வீட்ல மரம் இருக்குதுங்க வேப்பம் பூ பூத்து அழகா வெள்ள கலர வாசல்ல ஃபுல்லா விழுந்துருக்கு அந்த வேப்பம்பூவுல நெறைய மருத்துவ குணம் எல்லா இருக்குது அது கசப் ப்புதா இருந்தாலு அந்த பூவுலா எடுத்து நம்ம நல்லா யூஸ் பண்ண நெறைய மருத்துவ குணமல்லா இருக்குங்க
ஆமாங்க அது மாரி மருதாணிச்செடி பூவு இருக்குல்லைங்க அது நல்லா மனமாவு இருக்கு அதுலயு அ மருத்துவனு சொல்ல முடியாது தூங்க தூக்கம் வராதவங்க வந்து அந்த பூ வச்சு தூங்கனா தூக்க வரும்ன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளை கவர்ந்துரு அந்த மாரி இருக்குதுங்க
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி மருதாணி பூச்செடி எங்க வீட்ல இருக்கு அது வந்து நைட்டு தா பூ வந்து ரொம்ப மனமா இருக்கு மருதாணி புல்லா ரொம்ப மனமா இருக்கும்
ஆமாங்க வேப்ப வேப்ப மரத்துப்பூவும் அப்படிதா அதுவும் நல்ல மனமாதாங்க இருக்கு பகல் ஃபுல்லா சாயங்காலோ ஆனா வாடிடும் ஆனா பகல் ஃபுல்லா அந்த மரத்துக்கிட்ட போனாலே நல்ல ஸ்மெல்லா இருக்கும் இல்லைங்க
ஆனா வேலி வேலி ஃபுல்லா எல்லா வகையான பூவுள் இருக்குங்க நம்ம ரோட்டோரோ போனோன் வச்சு எந்த ஒரு பூவா இருந்தாலும் எல்லா பூவுலயு பலவக கலர் இருக்கு பாத்தாலே அழகா இருக்கு பூக்கள்னால அழகுதா என்ன எனக்கு வந்து நம்ம வைக்கிறத விட அது செடியில பூ பாத்தாதா ரொம்ப பிடிக்கும் செடியிலேயே பாத்தா அழக பாத்துட்டே இருக்கலா அத பாத்தா மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு வீட்டுல பூச்செடி நிறைய வச்சிருந்தோன்னா அத பாத்தா நம்மளுக்கே ரொம்ப ஹேப் பியா இருக்கும் எல்லாத்து வீட்டு லயும் பூச்செடி கண்டிப்பா வைக்கணுங்க அதுல மருத்துவ குணம் நெறைய இருக்கு நல்ல காத்து நல்லா மனமும் கடைக்கும்
ஆமாங்க இங்க நாங்க டவுனுக்குள்ள இருக்கறனால இங்க பூச்செடி வந்து அதிகமா கீழ யாரும் வைக்க கறதில்ல தோட்டத்தில தா அழக் அழகா கா அந்த மாரி மேல வச்சிருக்காங்க பா காய்கறிகளும் அது கூட சேந்து வச்சிருக்காங்க அதுவும் பாக்க அழகா இருக்கும் மேல இருந்து பூ பூக்கறது வந்து சூப்பரா இருக்குங்க
மல்லியப்பூ இந்த சீசனுக்கு வைக்கலா கனகாம்பரப்பூ அந்த மாரி பூ அப்றோ இப்ப பிளாஸ்டிக் பூ நெறைய வந்துருச்சுங்க இந்த பூ வந்து கடைக்காதனால எல்லாரு பிளாஸ்டிக் பூவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுல வந்து வளத்த முடியறதில்ல அந்த ஒரு காரணத்துக்கா பிளாஸ்டிக் பூ இருந்தாலு இயற்கையா கடைக்கிற பூ வச்சாதா அது ஒரு மனோ அவ்ளோ நல்லா இருக்குங்க
ஆமாங்க பிளாஸ்டிக் பூலயே வந்து கலர் கலரா பண்ணிறாங்க ஒயிட் கலர் மட்டும் இல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாரி ஒவ்வொரு கலர்ல பே கலரிங் மாரி பண்ணி அத கோர்த்த மாரி வச்சுக்கிறாங்க ஆனா அது வச்சா சும்மா பாக்கதா அழகு நமக்கு ஒண்ணு நல்லது இல்ல இதே மல்லியப்பூ வச்சா நமக்கு இப்ப ஒடம்புக்கு குளிர்ச்சி தானுங்க அதனால டெய்லியும் வைக்கறது மல்லியப்பூ நல்லது
ஆமாங்க மல்லிப்பூ வச்சா கண்ணுக்கு நல்லது ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குமாமாங்க ஒவ்வொரு பூ தலையில வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு ஹெல்தியா இருக்கு ஹெல்தி இது பெனிபிட் கெடைக்கங்களாமா அதனால டெய்லி மல்லிப்பூ வச்சாலும் கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமாவது வைக்கணு வச் வச்சா கண்ணுக்கு நல்லது ஒடம்பு ஹீட்ட கொறைக்குன்னு சொன்னாங்க சரிங்க எனக்கு கொஞ்சோ வேலை இருக்கு நாளைக்கு கூப்பிட்டுங்களா
சேரிங்க ஓகேங்க